இல்ல சும்மா பேசுங்க அப்புறோ எடுத்துக்கத்துலா
செரி அப்புறமாட்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணு பாத்துகலா
சேர் சேரி அது நல்லா கெட்டுச்சு இப்ப கால்ல கால்ல ஒன்னொண்ணு போட்டுக்குறது சப்பி திங்கற மாத்தரதானே
ஆமா விட்டமின் சி தா நெனக்கிற ஆரஞ்சு கலர்ல ருந்துச்சா
ல்லதா இருந்துச்சு
உஹம் சேரி அது ஆன்லைன்லல்லா ஆர்டர் பண்ணுமா ஆஃபர்ல கம்மியாதா வரு
ஆன்லைலயா அ அதே ப்ராடக்ட்ஸ் வருனு நமக் எப்டித் தெரியு கம்பெனி அதானங்கறது நமக்கு எப்டி சரின்னே
அதேதா வரு வேறேது வராது அஹ் சேரி எனக்கு கீச்செயினு குடுத்து வுடு உனக் மாத்திரைய நா வந்து குடுத்துவுட்றே இவ நாளைக்கு வரானான்னு கேப்போ கேட்ட நா அப்டி குடுத்துட்டுற கீச்செயின்னு
ரொண்ண
நா அதா சொன்னே ஞாயத்துக்கிழம ஜிப்பா வருதுடா கம்ஃர்டபுளா இருக்க முடியாது நீ நாளைக்கு நாளனைக்கு வந்துட்டு போடான் சொன்ன ச நாளைக்கு வந்துட்டு
அப்டியா ஹ செரி செரி அப்பனா நாளைக் நாளானைக்கு வந்தாலு வருவே செரி வந்தானா குடுத்து வுடங்க அரக்கு மாத்திர ய மட்டு மீதி நம்ம இருக்கு இன்னு அரடப்பா இருக்கு
சேரி ஓகே நா குடுத்து வுட்டறே
இதுதா கேக்குது
ம் ம் செரி செரி ஆ அந்த ஏசி வெய் கொஞ்சோ ஒரு பாட்டில் குட்டி பாட்டில்ல குடு டுருவே அது தண்ணி கலந்து குடி காலையில வெறுவயத்துல புடி டீ எப்டி இருக்குன் பாப்போ
செரி செரி எவ்ளவோ இந்த வவுத்து புண்ண ஆத்துற மாரி எதுவு உங்க கடையில இருக்கா
அதெல்லா எதுவுமே இல்ல தயிரு சாப்புடு
தயிருதெ ஊத்தி ஊத்தி திங்கிறவே அப்புற என்ன
தயிர் வந்து நீ புளிச்ச தயிர் சாப்பிட கூடாது
அப்பா உங்க அப்பாதே பிரெஷ்ஷாதா வாய்ன்ட் வருவாரு
ஆ அது வாங்கி ஃப்ரெஷா அப்பவே சாப்பிடணு ஃ பிரிட்ஜில வச்சோ ரெண்டு நாள் மூணு நாள் வச்சோ சப்பட கூடாத்
ஆ ஆ ஆ ஃபிரஷ்சாதெ சாப்பிறே இருந்தாலு அ தயிரு ஆனா மோரு குடிச்சா கேக்குதுதெ மோரு ஊத்தி உப்பு போட்டு மோர் போட்டு தண்ணி வச்சி குடிக்கிறே எ எல்லாமே மறந்து மறந்து போது
ம் கோ நீ டெய்லி எக்சசைஸ் பண்ணா மட் மட்டு்தா ஒனக்கு ஒடம்பு நல்லா இருக்கு இல்லனா இன்னு வீக்கா போயிட்டே
அய்சோ கடவுளே முடீயிலப்பா மேல்க எல்லா ஒரே வலி அந்த எக்சசைஸ் பண்றக்கெல்லா நா ஒன்னு சொல்லலப்பா அந்த அக்கி வந்துச்சுல அந்த முதுகுல அதுதாப்பா நெம்ப வலிக் இது தோல் பட்டையில இருந்து அந்த அது அந்த கம்பு கொடுக்குல போய் உள்ள போய் ஊடுருலயு வலிக்குது தூக்கவே முல கையெல்லா
அது அதுக்கு நீ ஹோமியோபதி போய் பாக்க வேண்டியதானே
அவரு தர்ரே தர்றேங்கிறாரு உதவி அது கேக் கேலு நானு நாலு வருஷமா சாப்பறே கி வந்து இன்னைக்கு எத்தன வருஷோ ஆகுது இன்னு முதலே சாப்ட்டுக்கிட்டு இருக்கே அதுக்கிட்ட
ஆ அது எதுனாவ அவ்ளோதா
பாவோ அதுவே அக்கினே கண்டு புடுச்சு சொன்னதே
உஹ் ஆ
சொல்லிபுட்டு அதுதா மாத்திரையு தந்துச்சு தந்துட்டுமே இப்டி இருக்கு
சேரி சேரி அவேகிட்ட அதுக்கு மட்டுமாது மாத்திர வாங்கி சாப்டு
உம் அதுக்கு இந்த இடுப்பு எலும்புக்கு தா கேட்டு வாங்கனு
இது இது வாங்கி சாப்புடுமா இது பால் டெய்லி குடி ம்
பாலா அ எல்லாமே யாராது காய்ச்சி தந்தா குடிக்கலாந்தே ம் உம் எல்லாரு காச்சு தன் தானா நல்லாதா இருக்கு ஆ வல்லே
இங்க சரியான மழயா இருக்கு ம் ஆமா
இங்கயல்லா மழயே இல்லயேபா தூர்னுச் ச்சனா ஆனா நேத்து சரியான மழ லா அங்கே
இங்க வந்து மேகமூட்டமா இருந்துச்சு இங்க நல்ல இப்ப மழ பெஞ்சுக்கிட்டு இருக்கு
ஆத்தாடி சரியான மழ காத்து அடிச்சு கோண்டு கூடு போயிருச்சு எல்லாரையு அப்டி ஒரு காத்து பொயலு இப்டி சுத்தி சுத்தி அந் அம்மை வீட்டுக்கிட்டே இருந்து வருது நம்ம வூட்டுகுள்ள வந்து வையேக்கறப்பக்கிட்டு போயுடுச்சு சுத்தி சுத்தி வந்து
இது இன்னைக்கி நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யப்போற
நாளைக்கு என்ன முருங்கா வாங்கிட்டு இருந்திருக்க அத்தா நல்லா வாசமா ஒரு சாம்பார்
உம்
வச்சட்டு உம் காய் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு காய் வெஞ்சனா வச்சு சாப்டனு போல இருக்கு என்ன வாங்கிட்டு வந்துச்சின்ன்னு தெர்ல அக்காதா எடுத்துவச்சுச்சு நா அம்மைக்கு சளியா இருக்குன் ட்டு போனனா பாத்தா அம்மை எந்த இந்த கண்ணாபரசேன் பண்ணுச்சல்ல ஆ
ஆமா
அது அதுல மூக்கு வைப்பாய மூக்குல அந்த இது மாரி டி வச்சாங்களா
எது மாரி
மூக்குள்ள மூச்சு விடற்றக் ப்பங்கில்ல அந்த தாடி மாரி அத வச்சாவே சளி புடிக்குமா
செரி
ஆப்ரேஷன் பண்ணி நீங்க அத வச்சுலாமா அது வச்சாவே உங்களுக்கு சளி புடிக்கு அதனாலதே உங்களுக்கு சளி புடிச்சிருக்கு ஹு அப்டின்னு சொல்லிட்டு அவரு அதுக்கு தவுந்த மாரி மாத்திர எழுதிதந்தாரு பாவோ மறுபடி பழைய நெலைமைக்கு வந்துருச்சு லொக்கு லொக்குனு இ ரும்பி மூச்சுவிட முடியாம செனறி வந்து
அம்மைக்கே ஒரு சளி புடிச்சிச்சுன்னா விடவே மாட்ட பாவோ
உஹம் அப்புற அவர போய் பாத் ததேல் சும்மா இருக்கு அதே சொல்லுச்சு அவர போய் பாத்தாதாப்ப எனக்கு சும்மா இருக்க அப்டின்னு சொ நீ சும்மானாலு போய் பாத்துட்டுவாமா சீப்படாம அப்டின்னே
உஹம்
க்கு எந்த ஒ கி நெம்ப சித்து பிள்ளையா ஆயிடுச்சு அம்மே இந்த ஆபர்சே பண்ணிட்டு வந்து ட்டு அத யாராவது கூட்டிட்டு வந் து நல்ல நேர நேரத்துக்கு சாப்பாடு குடுத்து ம் வருத்தப்படுதா அதாவது மனசு தலவுல அம்மைக்கெறங்குதா
யாரு சொன்னா
த்ராசித்தி சொல்லிருக்காங்க மனச எவ்வளவு கறங்குறாங்க பேத்தி எல்லா இருக்குக ஆ தங்கச்சிய எல்லா எடு க்க வச்சிருக்குங்க ரெண்டு பேர் தேங்க் அவங்கெல்லா எடுத்து
இந்த மாதிரல்லா பேச்சு வருதா உம்
அஹ் அப்புறோ சொல்லுதா ராமகிருஷ்ணாவே அவங்களுக்கு சரியான மாப்பிள்ளையா அமைவே இந்த மாதிரிலா மாப்பிளை உங்களு கிடைக் இருக்குமா அவ மயனுக்கு மயனாவு இருப்பே மாப்ப பிள்ளைக்கு மாபிள்ளையாவு இருப்பே ஏ இ அப்டி இருக்காக அப்படனு சொல்லி கேட்டுச்ச
உம் அதா ஊரு ஊரு ஊர்ல உள்ளவ எல்லாருக்கு தெரியு ஆனா அவங்க வீட்டல உள்ளவளுக்கு மட்டு தெரியாது
ஆமா வெளியில மாப்பிள்ள பாத்துக்க திர்றாங்க குதிச்சுக்கிட்டு திரியறகளா வெங்கடு நம்ப குதி நீ குதி இ என்னன்னு புடிச்சாலு நா அந்த தர்சினிய நம்ம எடுக்க போறதில ஜாதக செட் ஆகல அதனால நம்ம எப்படி மூத்த பொண்ணு வச்ச ரெண்டாவது பொண்ண கேக்க அப்டியே கல்யாண பண்ணாலு டஸ்ட் எத்தனை வருஷம் சென்று கல்யாண பண்ணிக்குவா அவுக
ஆமா உஹம் அதனால நமக்கு வந்து இதுவாத்தா இருக்கு
உம் ஒரே கொளறுப்படியா இருக் ஓகே எப்டி பண்றது நம்ம தர் தர்சினிக்கு பண்ணிதானே மூத்தது பா நம் நமு வூட்ல இப்ப நம்மளை வச்சுட்டு பக்கத்து ல பண்ணலையா கொழுந்த பொண்டாட்டியு கொழுந்த பொண்டாட்டியுதானே ஆனா புரியுதா ஆ நம்மொ வீட்ல ஒத்துமயா இருக்கறனால ரென் ரெண்டுக்கு ஆனா ஒரு வயசு தானப்பா ஆறு மாச முன்ன பின்ன தானே உனக்கு அதனால ஒண்ணும் தெரியாது உம்ஹ் அதனால ஒண்ணு தெரியாது பாப்போ என்ன பண்றான்னு பாப்போ உம்
அதுக்கப்றம் அம்மே எதும் பேசனுச்சா உமாக்கா கிட்ட
பேசுனா பேசுங்க அதுக்கு அது அதே மனசுக்குலே நனைச்ச கவலப்படுது போல இருக்கு இல்லாடி என்ன சொல்லுசு தெரியுமா நீ இல்ல மினாடி ராமகிருஷ்ணா நீ எ நீ வேற பொண்ணு பாத்து நல்ல விதமா கட்டுப்பா அவளுக்கு எதிரியா அப்டின்னு சொல்லன்னச்சு இப்ப அதுவே என்ன சொல்லுது பேத்தில எடுத்துக்கப்பாண்ணு கேட்டுச்சு
அதா ஏன் இவள்கல்லாம் இப்டி கூதுரையா இருகாளுங்க போய் நல்ல கு த்துவாங்கவாள்க அதுக
ஆமா நாக்கு வந்து எப்டில்லாம் பேசுது நம்ம ஆமா ஹா நாக்கு வந்து எப்டில்லாம் பேசுதுப்பாரு நம்மள வெறுப்பே ஏத்திப்புட்டு திருப்பி நம்மளிட்டே வந்து விழுகுறமாயி நல்ல பணம் காசு போ நல்ல நறைய நகை போட்டு உ மயனுக்கு பொண்ணு பாருப்பா இவளுக்கு அது இதே நம்மள தூண்டி விட்டதே
இப்ப அதுவே வந்து என் பேத்திய எடுத்துக்கப்பா அவச அது வந்து அவங்களுக்கு தெரியு நம்ம ஆ அவங்க பேசணு ஆனா மீனாஸி பேசுறேன்னு சொன்னுச்சே பேசுனு
அதுக்கப்றம் பேசவே மீனா சித்தி அது வீட்ல அவ பிரச்சன ஓடிக்கிட்டு இருக்கு அவ சித்தப்பா கொண்டு கோயம்புத்தல கொண்டு விடப்போதான்
சந்தோஷயா
இல்ல எல்லாரயுமே அ குடும்பத்தோட காலி பண்ண போறாகளா கோயம்புத்தூர்ல கொண்ட விடுறதுலயே இருக்கான் சித்தி த்தப்பா
எதுக்கு இவ்ள தூரம்
அதே நம்ம சாயிசனமே வேண்டாம்னு நினைக்க இது
ஆமா அப்படியே வச்சு அப்படியே அதுக்கு கலாணத்த பண்ணி அங்கே குடிவிக்கலான்னு பாத்துடிச்சு போல
ஆமா நீங்க யார் பிள்ளையே வேண்டவா அப்படின்னு சொல்லி கூப்ட்டுச்சான் ஆனாலும் சொன்னே இந்த காரு வாங்கி குடுத்து பணம் கட்டாம போட்டு வச்சிருக்கு என்ன இதுக்கு மட்டு கண்டனூர்ல பெட்ட பிள்ள வேணுமாமா ஆஹ் அப்படி கே கேட்டு சான் சித்தி அந்த காரை கொண்ட மெட்ராஸ்ல போட்டு இத ஜாமீன் கையழுத்து இவன போட சொல்லி பாத்தா ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்க கோர்ட்ட்ல போட்டாங்க சரி கோர்ட்டுக்கு போணும பாத்தா இப்ப எல்லாமே செல்போன்ல கோர்ட்டு வச்சிருக்காங்களா
ஓ அதனால இங்கேதான் வந்து கேக்குற மாதிரி இருக்கா சரி இருமா ஒரு நிமிஷம் கூப்பிறேன்
இரு இன்ன ஒரு நிமிஷம் சரிப்பா